ஆஹ் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாயிருக்கோ நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேங்க சாரி இந்த டைம்ல உங்கள கூப்ட்டு டிஸ்டர்ப் பண்றதுக்கு
ஆஹ் சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க நீ தூவங்கலங்க அ திடீனு ம் தூவங்கலங்க இப்ப தான் சாப்ட்டோம்
ம் எல்லாரு படுத்துட்டாங்களா
ம் எல்லா படுத்துட்டாங்க
செரி-செரிங்க என்ன இன்னிக்கு டின்னர்
டின்னர் சப்பாத்தி குர்மா கேரட் பீன்ஸ் குர்மா
செரிங்க சூப்பர் ஓ கருவாடுங்களா கரு-கருவாடு குளி ச்சிதானங்க இன்னாத்துக்கு சாப்பல்லாமா
சாப்பில்லாங்க அது வாங்கிட்டு வந்தமா நேத்து எறும்பு வந்துருங்க அது எறும்பே பகுதி அரிச்சிருங்களா வச் சேல கபோர்ட்லலாம் அதனால செரி ரொம்ப நாள் வச்சிருக்க வேண்டா அப்டின்
செரிங்க செரிங்க -செரி-செரி-செரிங்க சப்போஸ் எறும்பு வந்துட்டா என்னப் பண்ணுவீங்க அதைய
எறும்பு ஆம கழுவி செஞ்சுக்குறதுதாங்க அதனால தான் ந நேத்த வாங்கிட்டு வந்தோ சரி பண்ணட்டேன் இன்னைக்கே
சரிங்க உஹம் இன்னைக்குங்க நம்ம கோயில இருந்து ஒரு நாலு பேர் வந்துருந்தாங்க நோட்டீஸ் கொடுத்து து போனாங்க அதுல வந்து பா பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்றாங்களாமாங்க
சரி சரி ஆமாங்க எங்களுக்கு வந்திருக்கு நோட
உம் வந்துச்சங்களா செரிங்க செரிங்க அது எல்லாருமே போறதுன நல்ல தாங்க எனக்கு என்னன்னா அவ்வளவு தாங்க எனக்கென்னனா இப்போ எங்க பங்காளி இங்க ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு இல்லைங்களா தெரியுமுலங்க அவங்க இறந்து ஆறு இந்த மாசம் அடப்புன்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலா அந்த ஆறு மாசம் அடப்பு முடிச்சு விட்டாங்க அ நிவர்த்தி ஓமம்லா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனாலுமே நம்ம குலதெய்வக் கோயிலுக்கு போறக்கு ஒரு வருஷம் போக கூடாதுன்னு சொல்லிருக்கங்களாச்சுங்க
அது சொல்றதுதாங்க அ இப்ப உங்களுக்கு எத்தனை மாசம் அச்சு வச்சுங்க இறந்து அவங்க
அவங்க புரட்டாசின்னு நினைக்கிறாங்க புரட்டாசின்னு நினைக்கிறேங்க ஆமா புரட்டாசியில இருந்தாங்க நினைக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆறு மாசம் முடிஞ்சுதுங்க
சரி ஆறு மாசம் முடிஞ்சுட்டு போயிக்கலாங்க ஒன்னும் பிரச்சன இல்ல
உம் ஆனா ஒன் இயர் ஆகாம கூட போய்க்கலாங்களா
கும்பபிஷேகம் வந்து பத்து வருஷத்துக்கு ஒருக்கா தானேங்க பண்றாங்க அதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அவங்கவங்க குலதெய்வங்கும் போது இது நம்ம வந்து அது கண்டிப்பா மிஸ் பண்ணிரவே கூடாதுங்க
அததாங்க
அதனால நீங்க கல கலந்துக்கோங்க ஒன்னும் பிரச்சன இல்ல
அப்படி சொல்றீங்களா நீங்க எல்லாம் எப்பே போறீங்க
முன்னாலே போகலாமான்னு பார்க்குறாங்க ஏன்னா மார்னிங் நேரமாகவே அங்கே உங்களுக்கு பஸ்சு பெசிலிட்டி இல்லைங்களா இங்கிருந்து நம்ம போய் இது பண்ண முடியாது இல்லன்னா உங்க வீட்டுக்கு வந்துட்டு நைட் கூட ஸ்டே பண்ணிட்டு அந்த மாதிரின ஒரு ஐடியா பண்ணலாம் பாக்குறேங்க
அப்டி பண்ணிக்கலாங்க என்னன்னா இப்ப நம்ம அங்க வந்து மண்டப இப்ப ஒண்ணு கட்டிருக்கறாங்க நீங்க பாத்துருக்குறீங்களா
ஆஹ் மண்டவோ கட்டிருக்காங்க
மண்டபம் கட்டிக்கிறாங்க ஆனா எல்லா ஜனங்களும் அந்த முதல் நாள் வந்து கண்டிப்பா தங்குவாங்க கசகசன்னு இருக்குங்க பாத்ரூம் பெசிலிட்டி எல்லா ரொம்ப
தங்குறக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஆனா பாத்ரூம் பெசிலிட்டி தான் அவங்களுக்கு சரி இல்லிங்கிற மாரி நா
போன தடவை ஒரு தடவை நாங்க போயிருந்தாங்க அந்த டைம் நீங்க வரலீங்க நாங் மட்டும் போயிருந்தாங்களா அந்த நைட் பங்க்ஷனு போயிருந்தங்க உஹம் அப்ப என்ன பண்ணனும்னா கார்லயே படுத் தூங்கிட்டோங்க நாலு பேருமே
ஓ செரி செரிங்க
யாருமே இல்லைங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாருமே வரலீங்க பேசுறக்கு பாக்குறக்கு யாருமே இல்லிங்க அதனால நா இங்கங்கு அதுக்கு மேல அங்கயே சுத்துறதுக்கு புடிக்கலிங்க உட்காறதுக்கு மேல பணி பெயுங்களாச்சா ஆப்டின்னு சொல்லிட் ட்டுங்க பயங்கர கூட்டங்க உம் நாங்கப் அது ஸ்டார்ட் ஆகறதுக்குள்ள போய் கார்லேயே உட்காந்தாங்க அப்படியேப்ப சாய்ஞ்ச ஆளவுக்கு ஒவ்வரு மூலையும் படுத் தூங்கிட்டேன் கார்லேயே தூங்கிட்டங்க நம்ம ஒண்ணு பண்ணலாங்க அதுக்கு மொதல்லல்லாம் நீங்க வந்துருங்கீங்க நைட்டு இங்க டிப் வந்து சாப்றமாறி வந்துருங்க நைட்டுக்கு டின்னர் சாப்பிடற மாதிரி வந்துருங்க வேல முடிச்சுட்டு நைட் ஸ்டே பண்ணிட்டு காலையில நேரமா எத்தன மணிக்கு அங்க பங்கஷன் வச்சு
செவன் ஓ கிளாக்ங்க காலையில ஏழு மணிக்கே கும்பாபிஷேகம்
நீங்க முன்னாடி வப்பாங்க அப்டி இல்ல
அது வந்துட்டு இவங்க நேரமாவே வச்சுடுறாங்க ஏன்னா நைட்டே வந்து இல்ல ஸ்டே பண்ணிக்குவாங்கன்னு நெனைக்கி
நான் என்ன சொல்றேன்னா லேட்டுன்னு சொல்றேங்க லேட்டா வைருக்கறாங்கன்னு சொல்றேன்
சொல்லுங்க
ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் இல்லைங்களா
இல்ல இல்ல இங்க ஏழு மணிக்கு தா வைக்கிறாங்க
வர என்னங்க அது ரொம்ப சவுரியம் த என்னங்க நாலு மணிக்கு எழுிரருச்சுங்க இங்கன்னு குளிச்சட்டு க னம்னா நேர ஸ்பாட்டுக்கு போயிடலாங்களே
ஆ போயிரலாங்க காலயில டிஃபன் எல்லாம் அங்கேதான் எல்லாமே பண்ணி அரேஞ்ச் பண்ணிருக்கறாங்க
ஆமாங்க அந்த தீர்த்தம் வந்து நம்ம மேல விழுகணும் அதுதான் கணக்குங்க அது ஒண்ணுதான் அதுக்கெல்ல நம்ம நேர்ல போயக்கலாங்க அப்ப கால காலைல இங்கிருந்து போய்கலாங்களா அது நல்ல ஐடியா தாங்க
ம் அங்க போய் கெழந்தைகளுக்குல்லாம் ஸ்டே பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டங்கம் நம்ம கூட எப்டி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்குவோம் வுக்குள்ள பிடிக்காது மார்னிங்க நேரமா போயக்கலாங்க
ம் அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா பௌர்ணமி ல்லாம் கூட பங்க்ஷன் வைக்கிறாங்க
அப்டிங்களா செரி செரிங்க எப்வுமேங்க சும்மா நாள்ல கோவிலுக்கு போறதும் அமாவாச பௌர்ணமிக்கு குலதெய்வும் கோவிலுக்கு போறது ரொம்ப சிறப்புங்க
ஆமாமாங்க ஆ எனக்கும் போலாண்டுல இருக்குது அது கொஞ்சம் உள்ளு ள்ள இருக்குது இல்லங்க ரொம்ப உள்ள தள்ளி இருக்குது நம்ம இங்கிருந்து அவ்வளோ சிரமப்பட்டு எல்லாரும் வேலக்கு போறவங்களாச்சுங்களாஹ வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு வரதுக்கு ரிஸ்க்
செரி சேரிங்க நாங்க குலதெயவ் கோயிலாலும் மிஸ் மிஸ் பண்ண மாட்டோங்கு போயிடுவோம் ம்
உ நீங்க இருக்கிற ஏரியா பக்கத்துல ஒரு மல கோயில் இருக்குதுங்களாமே அங்கெல்லாம் கிரிவலம் வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்காங்க ஹலோ நீங்க போவிங்களா கிரிவலம் போவீங்களா
ஆமாங்கே கிரிவலம் போவாங்க அங்க கோயிலுக்கு வந்துட்டு அ எனக்கு அங்க போயி்ட்டு வந்தா கொஞ்சம் பரவாயில்லங்க எனக்கு ர நல்லாருக்கு எப்டின்னா ஒன்று ரெண்டு பக்கும் போகிறனா போகலாங்க சண்டே ஹாலிடேஸில் வந்துச்சுனா போவோம் ரெண்டு மேலையும் போவோம் கிரிவுலம் போவோம்
செரிங்க
அப்பறம் இல்ல அப்டின்னா நாங்கள் கிரிவலம் மட்டும் போயி்டட்டு வந்துடுவோங்க
ஓ செரி செரி செரிங்க அது என்னங்க பௌர்ணமிக்குங்களா அமாவாசைக்குங்களா
இல்லப்பா ஒரு நிமிக்குங்க
ம் உஹம்
நெறைய கூட்டம் வருவாங்க சண்டே வருதுங்க கம்மிங் சண்டே வருது பௌர்ணமி
சேர் சேர் செரிங்க இப்ப நா அப்பளயே உங்களுக்கு டவுட் கேட்டேன்ல அதுல அந்த டவுட் ட்டுமே வரு ஏன்னா அஹ் கும்பாபிஷேகங்கிறது நீங்க சொன்னது கரெக்ட்டுங்க ஆ பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவ நடத்துறதுனால அது நம்ம குலதெய்வ கோவில் வேண்ணா மிஸ் போறோ அந்த ஆனா அவங்க எறந்தது என்ன தெரியுமா சொன்னாங்க மல கோயிலுக்கு ஒரு வருஷத்திக் போக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஆமாங்க ஒரு வருஷத்துக்கு மல கோயில் போ க்கூடாதுங்களாமா கடலுக்கும் போகக் கூடாதுங்களாமா
கடலுக்கும் போகக் கூடாதுங்ளா ஆஹ்ஹா செரி செ சரிங்க ம் உம் அ நாங்க எப்பிடின்னா ஒரு சிக்ஸ்டீன் டேஸ் இப்போ எங்க வீட்ல ஏதோ ஒன்னு ரொம்ப தீட்டு சம்மந்தப்பட்டவங்கன்னா நாங்க போகாம இருப்போ அவங்களுக்கு ரொம்ப ப க்ளோஸ் ரிலேட்டிவா இருந்ததுன்னா போகக்கூடாது இல்ல அப்படின் வச் க்கோங்ளே இந்த ஒண்ணு விட்ட சொந்தம்னா சிக்ஸ்டீன் டேஸ் முடிஞ்சதுனாலே நம்ம போய்க்கலாங்க
ஓ ஹோ ஹோ சேர் செ
ஒர் உன்னும் இங்க வேண்ணா போகாம விட்ருங்க மலக் கோயி கிரிவலம் இப்ப மல கோயிலுக்கு போவேண்டாங்க குலதெய்வத்துக்கோ வந்துட்டு உம் நீங்க வந்துட்டு கும்பாவிஷேகத்தயாது கா பாத்துட்டு வந்துருங்க வெளியிலதான உங்களுக்கு கலசத்துல தீர்த் மத்தவன்லா இது பண்றாங்க அது தீர்த்
போனா கரெக்ட்டுதாங்க இன்னொரு அடுத்த கும்பாபிஷே கேக்கறன்னு வச்சுக்கோங்களே நமக்கும் சேந்து வயசாயிருங்க பன்னெண்டு வர்ஷோ ஆயிரு இப்ப வந்து பன்னெண்டு வருஷோ த பண்ணாமங்க இன்னு ரெண்டு வச்சு ஆ ரெண்டு வருஷோ எக்ஸ்ட்ராவா வச்சுட்டாங்க பதினாலு வருஷோ கழிச்சு நடக் க்குதுங்களாமா ஆமாங்க பதினாலு வருஷங் கழிச்சு நடக் க்குதுங்களாமா இதே மாரி அடுத்தது நடத் இப்தாங்குவைங்க மறுபடியும் ஒரு பதுரெண்டு பன்னெண்டு வருஷம் பதினாலு வருஷம் நடத்துறாங்கன்னா இப்ப நமக்கும் அதே அளவுக்கு வயஜ் ஆயிடுச்சு ம்பளங்க
ஆமா ஆமாங்க
சிறப்பா போயிட்டு வந்துலாங்க இந்த வருஷம்
செரிங்க செரிங்க போலாங் கண்டி
சிறப்பா போலாம் ரெண்டு கார்ல போயிர்லாங்க நீங்க நா சொன்ன பிளான் தான் கரெக்ட்டுங்க முதல் நாளே வந்துருங்க இல்ல முதல் நாள் லீவு போட்டு வந்தீங்கன்னா கூட வேற எங்கேயாச்சும் போலாங்களே கூட
உம் சொல்லுங்க அங்க பக்கத்துல என்ன ஏதோப்போ அங்க சொன்னீங்கன்னா அங்க உங்க வீட்டு பக்கத்துலயே போறேன்னா போகலாம் ஏன்னா மாத்தி போனோம்னா மறுபடியும் திரும்பி நைட்டு வந்து நடத்தனாலும் அலைச்சலா இருக்கும்
ஓ நியர்பை போலாங்குறீங்களா ம்ம் இங்க ஒரு இங்க ஒரு கொளம் ஒண்ணு இருக்குங்க அது ஒரு பார்க் மாரி செட் பண்ணிருக்குறாங்க அஹ் அதுக்கு அதுக்கொசரம் நீங்க லீவு போட்டு வர்ற அளவுக்கு இல்ல நா கொஞ்சம் வெளியில வேற எங்கயாச்சும் போலாமான்னு பாத்தே நீங்க ஆனா இது பண்ணிக்கலாங்க பக்கத்துல இங்க கொளம் ஒன்னு இருக்குங்க அங்க வந்து போனோம்னா கொஞ்சம் வியூ பாயிண்ட் கொஞ்சம் உக்காந்து நல்லா பாத்துட்டு ஈவினிங் டைம் பாத்துட்டுங்க போட் ஹவுஸ் மாரி ரெடி பண்ணிருக்குறாங்க அதுல வேணா நம்ம போட்டிங் வேணா போறதுன்னா போலாம்
என்னங்க
அதுதா சொல்றாங்க ஏனா ஆஹ் நம்ம அந்த அ பங்க்ஷனு போறல கோயிலுக்குங்க அதுக்கு பக்கத்துல வேற ஸ்பாட் ஏதாவது இருக்குங்ளா அங்க எதாவது
ஆஹ் அங்க பாத்தீங்கன்னா டெம்பிள்ஸ்ல்லாம் இருக்குதுங்க அப்புறம் இப்போ துணி கடைகளா இருக்கு இது மெயினா நம்ம துன் பனியன் கிளாத் எல்லா நல்லா இருக்கு கம்பெனிஸ் நெறைய இருக்குதுங்க அவங்களே ஓனா ப்ராடக்ட் பண்ணி அது சேல் பண்றாங்கஹ நெறைய கடை இருக்குது நமக்கு பசங்களுக்கு தேவையான ஆய்தம் எல்லாம் வேணாலும் கிளைமேட்டுக்கு
ஆஹ் போற வழி இதுவரைக்கும் நான் பாத்த மாதிரி தெரியலைங்களே
அப்படிங்க ஆஹ் ஆஹ் போலாங் நாங்க போயிருக்றோங்க நல்லா இருக்கும்
ஓஹோ சரி கோயில்அ கும்பாபிஷேகம் காலையில முடிஞ்சுருதுங்கால செர் சாப்ட்டுட்டுங்க எங்கன வெளிய வேணும்ண போய் வாங்கிட்டு வரலாங்க
ஆஹ் ஓகேங்க
கோயில சுச்சுவேஷன் எப்படின்னு பாக்கலாங்க அது தகுந்த மாதிரி போய் வாங்கிக்கலாம்
ஆஹ் செரிங்க ச பெரும
சரிங்க சரி அப்போ பிளான் பண்ணி சொன்ன மாதிரி வீட்டுக்கே வாங்க
ஆ ஓகேங்க கண்டிப்பா வரோங்க நேரமாவே வரும் ஆஹ் சரி ஆ ஓகேங்க பாய்ங்க செரிங்க